ஹலோ கேக்குதுங்ளா
ஆ எனக் கேக்து உங்களுக்கு கேக்தா
ஆ கேக்குது கேக்குது எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்றே நீங்க எப்டி இருக்கி
நல்லா இருக்கே அப்றோ எப்டி போய்ட்டுருக்கு இன்னைக்கி என்ன ஸ்பெஷலு
இன்னைக்கி எந்த ஸ்பெஷலு இல்ல வேலைக்தா போய்ருபே கிளம்பி
ஆ ஓகே ஓகே போயாச்சா
இப்பதா வந்தே நீங்க
நாங்க இங்க ஊருக்கு வந்திருக்கோ ஒரு கல்யாண விஷ்யமா ஒரு மேரேஜ் விஷ்யமா
யார் யார் வந்திருக்கீங்க
தப்பு ஃபேமிலியா வந்திருக்கோ ஃபேமிலியா வந்திருக்கோ அப்பறோ உங்களுக்கு என்னன்ன பிடிக்கு என்னன்ன விளையாட்டு பிடிக்கு இல்ல வேற என்ன என்ன விஷ்யோ ஏதாவது உங்க லைஃப்ல ஷேர் பண்றது எதானா இருந்தா பண்ணுங்க
புடிக்குங்க விளையாறதுக்கு
புரியல கபடியா கேக்குதா நா பேசறது கிளியரா உங்களுக்கு ஓகே என்ன விளையாட்டு புடிக்கு உங்களுக்கு ஆ கேக்குது கேக்குது உங்களுக்கு நா பேசுறது கிளியரா கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
உங்களுக்கு கேக்குதா எனக்கு கேக்குது
ஆ எனக்கு கேக்குது நா பேசறது கிளியரா கேக்குதா
ஆ கிளியரா இப்பதா ஃபஸ்ட்டு விட்டு விட்டு கேட்டுச்சு இப்ப கிளியரா கேக்குது
ஆ என்ன விளையாட்டு புடிக்கு உங்களுக்கு
நா வாலிபால் தா விளாடிருந்தே
வாலிபால் புடிக்குமா ஓகே கை எதுனால என்னாச்சு
விளாடமோது தா கை லைட்டா பெசஞ்சிருச்சு அப்டியே
ஓ கே ஓகே கபடிலா புடிக்குமா வெறு வாலிபால் மட்டுந்தானா எ பொண்ணு வாலிபால் தா சேத்துவுட்ருக்கே
எல்லாமே விளாடுவங்க இப்ப எது விளாட்றதில்ல கை ஒட்ஞ்சதுனால
ஆ கிரிக்கெட்லா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்ளா சமீபத்துல எங்கனா டூர்லா போனீங்ளா வேற எதனா இருந்தா ஷேர் பண்ணுங்க
டூர் வந்து சமீபத்துல எங்க போனோ பாண்டிச்சேரி தா போனோ
அந்த பாண்டிச்சேரில என்னதாங்க இருக்கு யார கேட்டாலு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்றீங்க பாண்டிச்சேரில எனக் தெரிஞ்சு வெயில் தா அடிக்குது என்ன பீச் இருக்கா பி எப்போ பாத்தாலு யார கேட்டாலு பாண்டிச்சேரி தா அப்டி அந்த பாண் டில என்னதா இருக்குன் தெரியல
பேச்சுலர்ஸ்னாவே பாண்டிச்சேரி தா
கண்டிப்பா நா நெறையா எ நா ஒரு பிரிவியஸ் கம்பெனிலலா எ பசங்க முக் காவாசி அங்க பாண்டிச்சேரில தா இருக்குதுங்க என்ன கேட்டா அக்கா உனக்கு என்னக்கா தெரியு பாண்டிச்சேரிக்கா நா நீ எங்கடா இருக்க பாண்டிச்சேரி நீ எங்கடா இருக்க பாண்டிச் சேரி அக்கா பாண்டிசேரிக்கா பாண்டிசேரி யாய் கொன்னுடுவே பாண்டிச்சேரில இன்னா ஸ்பெஷல் அத சொல்லு அக்கா பாண்டிச்சேரினாலே ஸ்பெஷல்தாக்கானுவானுங்க
கேர்ள்ஸே பாண்டிச்சேரி லைக் பண்றாங்களே இப்ப எவ்ளோ பேரு
அது இப்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருச்சு பாண்டிச்சேரி தெரியுமா மின்ன தெரியாம இருந்தது இப்ப நெறைய பேருக்கு பாண்டிச்சேரி யாரக் கேட்டாலு பாண்டிச்சேரி அங்க என்னா இருக்கு பீச் இருக்கு பீச்சு தான இருக்கு வேற என்ன இருக்குது அங்க
பாண்டிச்சேரில இல்லாதது எதுமே கெடையாது
பாண்டிச்சேரில இல்லாதது எதுமே இல்லையா நம்ம சென்னைல இல்லாத தா அங்க இருக்கு நம்ம சென்னைல இது இ இல்லாத ஒரு விஷ்யமா அங்க இருக்கு எங்க பாண்டிச்சேரில இருக்கா சென்னைல இல்லாத விஷ்
ஆமா ஃபீஸ் ஃபுல்லா இருக்கு பாண்டிச்சேரி போனா அப்டியே
அதா அது அங்க இருந்து பழகுனவ்ங்களுக்கு அந்த ஏரியா ஓகே கம்ஃபர்ட்டா இருக்கு சப்போஸ் நம்ம இங்கெருந்து வரவ்ங்க அது பாண்டிச்சேரியே பாக்காதவ்ங்க வந்து பாக்கும் போதுதா அது எப்டி இருக்குனு அவ்ங்களுக்கு தெரியு சோ ஸ்பெசிஃபிக்கா இங்க என்ன சொல்றாங்க நானு இங்க சென்னைல
எங்க என்னா என்னா ஒர்க் பண்றீங்க
நாங்க சிஸ்டம் ஒர்க் பண்றம்பா
எங்க எடோ
பிளேஸ்லா இங்கே நம்ம ஒன்லி எதாவ்து டாபிக் மட்டு தா பேசணு இதுல
ஆ ஆ
அப்றோ வேற என்ன வேற என்னென்னலா எங்கலா போயிருக்கீங்க
வேற எங்கெனா அப்றோ திருச்செந்தூர் போனோ ஒரு வாட்டி அப் எல்லாமே சுத்தி சுத்தி பாண்டிச்சேரி வர மார்தா இருக்கு லொக்கேஷன் நாங்க போறதெல்லா
அது நீங்க அங்க இருக்கிறதுனால பாண்டிச்சேரி நியாபக அப்டியே இருக்றீங்கல்ல அதுனால அப்டி தெரியுது வேற ஒண்ணு இல்ல
இங்க போனோங்க போனோ அந்த இமாய்
திருச்செந்தூர் நல்லா இருக்குல்ல வெயில்ல சுளுக்கா ஆனா வெயில் திருச்செந்தூர் போறது ரொம்ப ஒரு மாரி கசகசன்னு இருக்காது
ஜம்மு காஷ்மீர் தா போனு டூர்க்கு சூப்பரா இருக்கூ
ஜம்மு காஷ் நல்லா இருக்குமா
ம்
எவ்ளோ கிலோ மீட்டர் ஜம்மு காஷ்மீர்லா
அது வரு ஒரு தொள்ளாயிரோ எட்நூறு கிலோ மீட்டர் மேல வரு
எப்பா மூன் மூணு நாள் ஆவுமா நாலு நாள் ஆவுமா
ஆ மூணு நாள் ஆயிடு கம்பல்சரி
மூணு நாள் ஆயிடுமா போவ மூணு நாள் வர மூணு நாள் ஆயிடுமா ட்ரெயினா இருந்தா
ட்ரெயினா இருந்தாலு சரி எதுவா இருந்தாலு சரி ரெண்டரை நாள் ஆயிடு
ம் ம் ம்
ம் ம்
அங்க என்ன அங்க நல்லா இருக்கோல்ல கிளைமேட்லா
ஆ கிளைமேட் வெயிலே இருக்காது பனிதா ஃபுல்லா
ஆ போயிருக்கீங்களா இல்ல போவனோன்னு ஆசப்பட்றீங்களா
போவணுன் ஆசபட் இப்ப எ ஃப்ரெண்டு் கூட போனானே ரீசெண்ட்டா தோ இங்க கேரளா எட்டாயிர ரூபா குத்து போன ட்ரிப்பு எட்டாயிர ரூபா ஃபுட்டு ரூமுக்கு எல்லாமே சேத்து
க்குமா ரேட்லா அதாவது ஃபுட்டு ரேட்டு நம்மளோட
பாக்கணு இங்கத்தா இங்கயோட அங்க அதிகமாதா இருக்கு
நம்ம சென்னையோட அங்க அதிகமா இருக்கு
ஆமாங்க அது சென்னை ல இருக்கு எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே தனி பெஸ்ட்டு ஃபுட்டுனா இங்
சென்னை வந்து இந்த விலைவாசிக்லா சென்னை தா சம பெஸ்ட்டு
இப்ப இங்க ரேட்டு அதிகமா இருக்குதுல்ல
அ இங்க ரேட்டு அதி ஆனா இங்க ஏத்திட்டாங்கப்பா இப்ப இங்க ஏத்துனாங்கன்னா அங்கயுந்தான ஏத்துவாங்க
ஆ ஹ அப்பவு இங்க காய்கறி இங்க ஏர்றது டபுளா ஏறு
இப்ப நம்ம சென்னையில ஒரு இப்போ ஒரு வடையோ ஒரு பரோட்டாவோ பதினஞ்சு ரூபா இருபது ரூபா சொல்றே இருபத்தஞ்சு ரூபாவா ஒரு பரோட்டா ஆனா எங் எங்க ஊர்ல ஒரு பரோட்டா பதினஞ்சு ரூபா தா ஒரு வடையே சிக்ஸ் ருபீஸ் தா ஆனா நம்ம ஊர்ல பதினஞ்சு ரூபா அந்த வடை ஆனா இங்க நம்ம ஒரு ஏரி யா விட்டு ஒரு ஏரியா வரும்போது தா தெரியுது நம்ம ஏரியா இப்பதைக்கு வெலவாசி அதிகமாக்கி உட்டாங்க ஆனா
கால்ல கால்ல டிஃபனுக்கு சமைக்க இப்ப இப்ப ஒரு ஆளுக்கு
மின்னல்லா ஒரு இட்லி அஞ்சு ரூபா இருக்கு எனக்கு இப்ப தெரியல எவ்ளோன்னு
ஒரு தோச ரூபாய் இப்போ ஒரு வடை இங்க பதினஞ்சு ரூபா
அதா அதா ரொம்ப ரேட் டு செம்மயாயிடுச்சு வீட்லயே செஞ்சு சாப்புட்லான்ற அளவுக்கு ஆயிப்போச்சு ச்சு நீங்க க்ளியரா கேக்கல உங்க வாய்ஸ் எனக்கு க்ளியரா கேக்கல ஹலோ
பக் இப்ப கெடைக்குதா
கிளியரா கேக்கணு வாய்ஸ்சு ஆ கேக்குதுப்பா சொல்லுங்க
ஆ அது சரி இங்க அஞ்சு தோஸ் சாப்டாதா கரெக்டா இருக்குமே எங்க சாப்பட்றது அஞ்சு தோச
ஆ அதுக்கு வீட்லே செஞ்சு சாப்ட்டுல்லாம்பா கடைல சாப்புறது கடைல ஒன்னே ஒன்னு அதுவு நம்ம அவ்ளோ அமவ்ண்ட் குத்து சாப் புறத்துக்கு வீட்லயே ஒரு மூணு தோச சுட்டுறோம்னா வயிறாவது ஃபுல்லாயிடு ஸ்டைலுக்கு சாப்புட்ற மாரி இருக்கு இப்பல்லா பசிக்கு சாப்புட்றத விட்டுட்டு ஸ்டைலுக்கு சாப்புட்ற மாரி ஆயி போது
வீட்ல இருந்ததா சாப்ட மாட்றமே
அதுதான நீங்கள்லா தப்பு பண்றீங்க நீங்க மட்டு இல்ல எங்க வீட்டு பசங்களுமே அப்படிதா வீட்ல இருந்து செஞ்சா சாப்ட மாட்டாங்க வெளில செஞ்சா நல்லா சாப்டுவாங்க ஃப்ரைட் ரைஸு இந்த சில விஷயங்கல்லா வெளிய வந்து வாய்ங் குத்தா தா சாப்டுவாங்க ஆனா அதெல்லா எவ்ளோக்கு எவ்ளோ வயித்துக் கேடு தெர்மா எல்லா அஜினமோட்டோ போட்டு நல்லா சு டேஸ்ட்டா இருக்கற்துக்கு இன்னென்னா பண்ண முடியுமோ எல்லா பண்றானுங்க அதுதா புடிச்சிருக்கு பசங்களுக்குல்லா என்ன பண்றது ஃப்ரைட் ரைஸ்ல அஜின மோட்டா போடாம்யா செய்றானுங்க கரெக்டா சொல்லுங்க பாக்கலா
இன்ன போடாம இருப்பாங்களே
போடாம இருப்பாங்க ஆனா உங்குளுக் எண்ணெ நல்லெண்ண செய்றாங்ளா நல்லெண்ணெயில தா அந்த ஃப்ரைட் ரைஸ் செய்றாங்ளான் நீங்க பாத்துன்னா இருக்கீங்க பக்கத்துல ஒக்காந்து
நல்லெண்ண எப்டி வாங்க கொழம் தாளிக்கிற எண்ணெய்ல தா செய்வாங்க
ஆ நல்லெண்ணண்ணா எப்டி அதுதாங்க சொல்ற கலாய்க்கிறீங்க என்ன நீங்க அதுதா சொல்ற சமையல் எண்ணெ வச்சி நல்ல சுத்தமான எண்ணெய்ல செய்றாங்களான் நம்ம பக்கத்துல்யா இருந்து பாக்குறோ அவங்க செஞ்சி தராங்க அந்த டேஸ்டுக்கு நம்போ சாப்புறோம் அவ்ளோதா
இன்னா பண்றது அப்டியே போயிச்சு வாழ்க்க டேஸ்ட்டு டேஸ்ட்டு போயிடுச்சு டேஸ்ட்டு நல்லா காசெல்லா பாக்கர்தில்ல டேஸ்ட்டா இருக்கா அவ்ளதா
நாக்கு எங்க தேடுதோ அங்க போய்ன்னே இருக்க வேண்டி தா
ம் என் புள்ள என் பசங்க கூட அப்டி தா கெட்டு போயிட்டாங்க சுத்தமா ஃப்ரைட் ரைஸ் தா வீக் இட்லி டூ டூ டூ டேஸ் ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ்சு திட்டுவே ஏன் சோறெல்லாம் உங்க கட்டைக்கு எறங்காத கார கொழம்பு சாம்பார்ல்லா எறங்காதா சொல்லி
கவரொட்டி காரகொழம்பு தா சூப்பரா இருக்கும்
கார கொழம்புல்லா டேஸ்ட்டா இருக்கும் ஆனா இவுங்குளுக்கு எறங்காது அந்த ஃப்ரைட் ரைஸ் எந்தத்தா என்னத்த தா கொட்டுவானுங்ளோ
இப்யே கார கொழம்பு வெச்சு சாப்ட்டா அருமையா இருக்கும்
உங்க வீட்ல சாப்புறத இங்க அப்டியே சொல்றீங்ளா
நா ஒரு பைக் கார கொழம்பு ஒரு பைக் கரெக்டா இருக்கும்
கார கொழம்பு பை த்யம் போல இருக்குது நீங்க கார கொழம்பு சில பேருக்கு ரசம் முட்ட பொரியல் காம்மினேஷன் புடிக்குவா இந்த முட்ட பொடி மாஸ் பண்ணுவாங்கல்ல முட்ட பொடி மாஸ் பண்ணுவாங்கல்ல வெங்காயம் நெறைய பச்ச மொளகா முட்ட போட்டு பொடி மாஸ் பண்ணி லைட்டா பெப்பர போட்டு அதுக்கு ரசம் வச்சு குடிப்பாங்க ரசம் நல்லா டேஸ்ட் ரசம் வச்சு சாப்புடுவாங்க அதுவும் நல்லா சூட சில பேர் ரஸ்த்துக்கு கருவாடு லைக் பண்ணுவாங்க நல்லாருக்கும் சாம்பாரு ரஸ்த்துக் கருவாடு
கூல் கருவாடு நல்லா இருக்கு
ஆ இனிமேல் ஆடி மாசோ வருது கூல்ல காய்ச்சிருவாங்க அவுங்க வீட்ல
காச்சிருவாங்க காச்சிருவாங்க ஆரம்பிச்சிருவாங்க நாலு வாரோ ஆரம்ச்சிருவாங்க
ஆரம்பிச்சிருவாங்கப்பா இன்னு கொஞ்சம் நாள் தான் இருக்கு ஸ்டாட் ஆயிரு ஸ்டாட் ஆயிடு அவ்ளோ தா ஸ்டார் ஆச்சுன்னா நாலு வார அஞ்சு வார ஒன்பது வாரத்துக்கு போகு திரும்புற எடெல்லா கூழ ஊத்தின்ட் இருப்பாங்க திரும்புற எடல்லா கூழ ஊத்தின்ட் இருப்பாங்க
வெயிலுக்கு நல்லது ந வெயிலுக்கு ரொம்ப நல்லது இதெல்லா ஏங்க ஏ புள்ளங்களுக் லா கூழ்னாலே என்னன்னு கேப்பாங்க போலற்கு கையில குடுத்தாலே புடிக்காது கூழ் எங்க வீட்ல ஊத்தும் போதே கொடுத்தா குடிக்க மாட்டாங்க மா நீ போய் தோச சுட்டு எத்துணுவா போ எனக் கூல்லா வேணானுடுவாங்க சட்டமா சொல்லுவாங்க அதெல்லா சொன்ன கேட்க மாட்துங்க என்ன பண்ற நல்ல பொருலலா சாப்டாதுங் கார கொழம்பு சில பேரு காரக் கொழம்புன்னு சொன்னாலே பசிக்குமா
பசிக்க ஆரம்ச்
உங்க வீட்ல என்ன செஞ்சாங்க இப்ப
எங்க வீட்டுல சாப்னா இங்க ஹோட்டல்ல தா சாப்டுவே
ஓகே அதான் ஞாவகம் வந்துச்சு சரிப்பா டைம் ஆகி முடிந்து விட்டது நம்ம அடுத்த கால் நன்றி
ம் இருங்க அதுவே கட் ஆயிடுங்க அலோ ஹலோ அலோ அலோ